உளி கேக்கு வணக்கோ தோழி கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதா
ஆ நல்லா சரியா கேக்குது தோழி என்ன பண்றிங்க
நா மொட்ட மாடில காத்து வாங்கிட்டு உக்காந்துருக்க தோழி நீங்க என்ன பண்ணீட்ருக்கீங்க
நா வந்து சும்மாதா ஒரு எனக்கு படோ வரைறது ரொம்ப அதுகாக நா இருந் எதாச்சு ஹல் படோ வரஞ்சிட்ருக்கே வீட்ல செவ்ர்ல ஒட்றக்காக ம் உங்களுக்
அப்படியா தோழி வேற என்னல்லா தோழி உங்களுக்கு எனக்கு பாத்திங்கன்னா நல்லா சாப்பிட பிடிக்கு என்னோட பொழுதுபோக்குன் பாத்தீங்கன்னா நல்லா சாப்புடுவ தூங்குவ
துணி பிடிக்கு
த்தபடி ம் உங்கள மாதிரியான எந்த விதமான ஒரு டேலண்ட்டு எங்கிட்ட கெடையாது தோழி
அப்டிலா சொல்லாதீங்க தோழி எல்லாமே நம்ம முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியு ஆனா நீங்க அ மொதல்ல முயற்சிப் பண்ணணு நம்ம முயற்சி பண்ணாம முடியாதுன் சொல்ல முடியாதுல்ல நீங்களு முயற் ச்சி பண்ணி பாருங்க வேற என்னல்லா நீங்க பண்றீங்க வீட்ல
வீட்ல பாத்தீங்கன்னா நா சமைப்ப சாப்டுவ வீட்டு வேல பாப்பே ஏதாது இருந்துதுனா மீதி நேரம் பாத்தீங்கன்னா டிவி பாப்ப இல்லன்னா முகநூல் அ போவ முகநூல் போயிட்டு அரசியல் சண்டை இந்த மாதிரி எதாது பாப்ப என்டர்டெயின்மெண்டா இருக்கு பொழுதுபோக்கா இருக்கு அப்புற பாத்தீங்கன்னா முழு நேரமு என்னோட நேரம் பாத்தீங்கன்னா வீட்டு வேலைகள் செய்யறதுலயே போயிடு தோழி உங்களுக்கு எப்டி தோழி
ஆ எங்களு எனக்கும் அதேதா வீட்டுல எழந்த உன்னே காலையில பசங்கள் எல்லாருந்து வீட்ல உள்ள கணவர் மாமியார் மாம எல்லாருக்கு அந்தாது காபில இருந்து சாப்பாடு எல்லாமே தொடர்ந்து அப்டி போகு அது மட் ட்டு இல்லாம இந்த இடப்பட்ட நேரங்க பாக்கும்போது எனக்கு இந்த ஒரு அஞ்சு மணி ஆல இருந்து ஒரு ஆறரை மணி வரதா ஆ எல்லாருக்கு டீ குடுத்துட்டு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த நேரம் மட்டுதா நா கொஞ்ச ஃப்ரீ அதாவது கொஞ்சோ நம்ம சொல்லுவோல மன நிம்மதி தியா இருக்குற நேரோ அந்த நேரத்ல மட்டு எனக்கு புடுச்ச இந்த ப பாட்டு கேட்டு ட்டேன் இந்த பாட் வரையறது அது பண்ணவ அ அப்டி நீ இல்லனா நம்ம அ உ கூட பின்னுவோ தெரியுமா
ஆமா தோழி அதில் பாத் சொல்லுங்க தோழி
தூங்கறதுக்கு ஒரு ஒரு சில நேரங்கள்ல இந்த மாதிரி அதுவும் ஆ சொல்லுங்க
கூட எப்டி தோழி பின்னுவீங்க எனக்கு கொஞ்ச சொல்லி தரீங்களா
கூட எப்டி பின்றது அப்டின்னா நம்ம கடையில கேட்டா குடுப்பாங்க ஒயர் கூட ஒயர் கூட பின்ற ஒயர் வேணு அப்டின்னு அது வந்து நெறைய கலர்ல இருக்கு அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் நம்ம முதல் தொடக்கம் போட்டோ வைங்களே உங்களுக்கு அது முதல் தொடக்க அடி தொடக்கம் போட வரல அப்டின்னா அது உங்களுக்கு எப்டி சொல்லணுனு எனக்கு சொல்லத் தெரியல ஏன்னா எனக்கு ஒரு சில பேர் கூட பின்ன தெரியாதவங்க வந்து என கிட்ட அடி தொடக்கம் மட்டும் போட்டு கேப்பாங்க அதுக்கு மேல ஃபுல்லா அவுங்க பண்ணிடுவாங்க ஏனா இப்ப தொடக்கத்துல வந்து ஒரு சில பேருக்கு வராது புரியுதுங்களா ஏன்னா அதுதா ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கப்பறமா வந்து ஒரு முற வந் இந்த இது இப்டித்தா போட்னு அப்டின்னு அவங்க வரிசையா போட்டுட்டு வந்துருவாங்க நீங்க மறுமுறை வந்து உங்களுக்கு அது வேணு நீங்க அது பண்றீங்க அப்டின்னா சொல்லுங்க நா உங்க ளுக்கு அது வந்து து ஒரு வீடியோ மூலியமா எல அது எப்டியாது நா உங்களுக்கு அடி தொடக்கம் மட்டு சொல்லிதாறே செரிங்ளா ஏன்னா அது பாத்து சொல்லி குடுத்தாதா உங்களுக்கு புரியு‌ அத விட நீங்க வந்து அந்த கூட பின்னல அப்டின்னா கூட ஆ கைவினை பொருள் கள்லா பண்றாங்களே இப்பெல்லா நெறைய ஆ நெறைய விஷயங்கள் பண்றாங்க ரிசைன் ஆர்ட்டு அதே மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு அது பண்ணலா பட் ஆனா இருந்தாலு அது வந்து உடலுக்கு கேடு கேள்விப்பட்டிருப்பீங்க மூச்சித்திண ரல்லா வரு அதனால ரிசைன் ஆர்ட்
ஆஹா நா இது வரைக்கு கேள்விப்பட்டதில்ல தோழி ரிசைன் ஆர்ட்டுனா என்னனு தெரிஞ்சுக்கலாமா
ஆ ரிசைன் ஆர்ட்னா நம்ம ஒரு கெமிக்கல் அது ஆ ரிசைனு இன்னொரு அது கூட இன்னொரு பொருள் இருக்கு அது ரெண்டுமே வந்து கைல கிளவுஸ் போடாம நீங்க போட்டீங்க அப்டினா அது வந்து கைல ஃபுல்லா ரெட் கலர் அலர் அலர்ஜி ஆயிடு அது ஆனா ஒரு சிலருக்கு ஆகு அது எப்டி ஆகுனா சேசிட்டிவ் அப்டின்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப ரொம்ப வீக்கான ஃபாடி சொல்வாங்கல்ல சென்ஸ்சிட்டிவ் கின் அவுங்களுக்கு டக்குன்னு அஃபெக்ட் ஆயிடு மே எப்வுமே முக்கியமா அந்த அவுங்க வந்து கம் எப்பவுமே கைல வந்து கிளவுஸ் போட்டுக்கணு அதுல வந்து இப்போ ரிசைன் இருக்கு பாத்தீங்களா ரிசைனுங்கற ஒரு கெமிக் கல் வந்து இப்ப நம்ம டூ ஸ்பூன் எடுத்தோ அப்டின்னா அதல வந்து இன்னொன்னு குளோ சம்திங் ஏதோ ஒன்னு இருக்கு அதுக்கு பேர் செரியா தெரில நா உங்களுக் கு நா பாத்து சொல்றே அது என்ன பேருன்னு அந்த கெமிக்கல் ரெண்டு கெமிக்கல் இருக்கு ரிசைன் அப்றோ அந்த இது அந்த கெமிக்கள்ல வந்து நீங்க அதே மாதிரி ஆ ரெண்டு ஸ்பூன் ரிசைன் ஊத்தினிங்கனா அந்த கெமிக்கல் ஒன் ஒன்ற ஸ்பூன் நீங்க ஊத்தணு ஊத்து ரொம்ப நேரமா கைவிடாம கலக்கணு அத இல்லனா நம்ம ஐஸ் சாப்டுவோல குச்சி அந்த குச்சோ இது போல இத வெச்சு ரொம்ப நேரோ கலக்கி ட்டே இருந்தீங்கன்னா அது வந்து கொஞ்சமா கட்டியாகு ரொம்பையு கட்டி ஆயிரக்கூடாது ரொம்ப கொல கொல ஐ மீன் அது வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி வராது லிக் லிக்விடாதா இருக்கு நம நம்ம எப்டி சொல்றதுக்கு துணி கழுவற லிக்யூடு இருக்குல்ல அந்த பு புரில
ஆ சொல்லுங் சொல்லுங்
ஆ துணி கழுவர ரிக்யூடு இருக்குல்ல அந்த ஸ்டெக்சர் அந்த ஒரு தன்மையில இருக்கணு அது மாதிரி இருக்கணு அது வந்து நெறைய நெறைய கலர்ஸ் நம்மளுக்கு வந்து கடையில குடுப்பாங்க அதாவது கலர் பொடி இருக்கு இல்லனா வந்து அ கலர் லிக் க்வேட் ஊத்துவாங்க இந்த மாதிரி நம்ம என்னக்கு என்ன கலர் வேணுமோ அந்தந்த கலருக்கேத் த்தவாரு நம்ம வந்து பண்ணலா அதே மாதிரி அதுக்கானத் தனி மோல்டு கூட இருக்கு இப்போ ஹார்ட் மோல்டு ரவுண்ட்டு மோல்டு கிளாக் பண்ணுவாங்க நாலா கிளாக் பண்ணதில்ல் நா வந்து இந்த ந நம்ம ப்ரெக்னன்சி டைம்ல இருந்து டெலிவரி ஆயிட்டு வரைக்கு உள்ள மெமரிஸ் இருக்குல்ல கொஅழந்தையோட ஸ்கேனு பிரெக்னன்சி கிட் அப்பறமா வந்து அது கூட வந்து நெறைய விஷியங்கள் இருக்குல தொப்புள் கொடி அவுங்களோட காப் ப்பு சந்தன கட்ட கைலப் ட்ருக்கிறது அவுங்களோட கொலுசு ச்சைனு இந்த மா அரி விஷியங்கள் அவுங்க தலையிலீ போட்ட ஃபோ பௌ சொல்வாங்கல்ல ஹேர்பேண்ட் இந்த மாதிரி விஷ் கியங்கள் எல்லா வந்து வரிசையா வச்சி வரிசையா ரவுண்டா வச்சி அவுங்க பேரு அவுங்க அப்பா அம்மா பேரு அவுங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல பெறந்தாங்க பெறந்த நேரோ அவுங்க ம் எந்த ம் டேட்ல பெறந்தாங்க அடுத்து வந்து எத்தன கிலோல பொறந்தாங்க அந்த மாதிரி ஃபுல்லா எடைப் இது பண்ணி ஒட்டணு அப்டின்னா அது வந்து முக்கியமா வந்து அடியில ஒரு இந்த டைம் ஒரு வாட்டி ஊத்திட்டு அது காஞ்சதுக்கு அப்பறந்தா நீங்க வெக்கணு அந்த நா சொன்னல்ல திங்ஸ் எல்லா இதெல்லா வெக்கணு ஆனா அந்த திங்ஸ் வெக்கறதுக்கு முன்னாடி அதுல என்ன பன் நோட் பன்னொன்னா அது ரொம்ப காயனு ம்ச் இப்போ ஒரு சில டைம் வந்து அது வந்து எப்படி சொல்றதுக்குன்னா யூவி லைட் சொல்லுவாங்கல்ல யூவி லைட்ல வச்சோ அப்டினா வந்து கொஞ்சு ஒரு சில பேருக்கு அது தெரிய மாட்டகிது எல்லாரு என்ன நெனைக்கிறாங்கனா யூ வி லைட்ல வச்சா சீக்ரமா காஞ்சிரு அப்டின்னு ஆனா அதோட முக்யமான விஷியோ என்னனா யூ வி லைட் ல வைக்கும்போது ம்ச் இப்போ ஒரு சில பபுள் பபுள்லா இருக்கும் பாத்துருக்கீங்ளா முட்டை முட்டையா இருக்கு நீங்க தண்ணி ஊத்தும் போதாகட்டும் அந்த வி அந்த பபுள்ல வ வந்து போ
ஆமா ஆமா
துக் பண்ணாதா அந்த ரிசைனாட்டுக்கு வந்து யு யூ வி லைட் யூஸ் பண்ணு அது வந்து கொஞ்சு ஹீட்டாச்சுனா அப்டி உருகிப் போகு இல்ல எப்டி சொல்லுரது நல்ல தனித்த தனுப்பான எடத்துல இருந்தா மட்டுந்தா அது அது வந்து சீக்கிரமா நம்ம மதியானோ பண்ணிட்டு அடுத்த நாள் மதியானோ எடுத்தா நம்பளுக்கு நல்லா இருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க அதெல்லா செட் பண்ணி வச்சீங்கனா பாக்க ரொம்போ அருமையா இருக்கு உங்களுக்கு ஏதாது வேணுன்னா என் கிட்ட சொல்லுங்க ஒரு முற செஞ்சு தாரே ஆ நீங்க வந்துட்டு உங்களுக்கு செய்யணுனு ஆச இருந்தா செய்யணுனு ஆச இருந்தாலு நீங்க வந்து நறைய தொடர் நறைய விஷயங்கள் வெளில தெரியு நறைய பேருக்கு அதுக்கான ஸ்கூலு க்ளஸஸ்ல்லா கூட நடக்குது ஃப்ரீயாவு சொல்லிருக்குறாங்க மாதோ ரெண்டு டைம் தா சொல்லி சொல்லி குடுகாங்க ஒரு நாலையு கத்துக்கலா ஒரு மாசத்துலயு கத்துக்கலா ரெண்டு நாளையு கத்துக்கலா உங்களுக்கு பிடிச்ச
ம் ம்
ருந்தா நீங்க எப்டினாலு கத்து க்லா அதா முக்
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்க எதுவு வகுப்பு போய் கத்துக்கிட்டீங்கன்னா நா எந்த வேலயு பண்ணல தோழி நல்லா சாப்டுவ வீட் ட்டு வேல செய்றதுக்கே நேரம் கரெட்டா இருக்கு தோழி ம் வீட்டு வேலய பாக்ககணு கணவர பாக்கணு அதுலே பாத்தீங்கனா நேரம் கரெக்டா இருக் கு அதனால நா எந்த விதமான எக்ஸ்ட்டா ஆக்டிவிட்டிஸும் பண்றதுல்ல பண்ணணு ஆனா ஆச தா நீங்க சொல்ற மேரி இந்த கூட பின்னணு அ அந்த ஆர்ட் எல்லா வந்து எனக் வரயே வராது இருந்தாலு கோலோ நா நல்லா போடுவ அம்
முயற்சி பண்ணுங்க தோழி ஏனா இந்த காலத்துல் நம்ம பெண்கள் வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு பெண்களால எதுவுமே முடியாதுன் நெறைய பேர் நெனைப்பாங்க அதனால அதெல்லா நம்ம தோக்கடிக்கணு பெண்களால எல்லா முடியு அப்டின்னு நம்ம தோக்கடிச்சாதா நம்மள வந்து நெறைய பேர் மதிப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ணுங்க சரிங்களா அதுக்கு வந்து ஏதாது உதவினாலு நா கண்டிப்பா உங்களுக்கு குடுப்ப அதே மாதிரி நீங்க மன்ணிக்கோ நீங்க வந்து எங்க கிட்ட வந்து எங்க போய் கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டீங்க இது வந்து நா இரண் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து நா ஸ்கூல் படிக்கும் போது எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அக்கா வந்து இது பண்ணுவாங்க அவங்க
ம் ம்
கிட்ட அப்ப நா அது பண்றத பாத் கேட்டுச்சு நீங்க எங்க வீட்
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ந நமக்கு ஒதுக்க பட்டதகான நேரம் முடிந்து விட்டதும் மீண்டும் வேற ஒரு இணைப்பில் பேசுவோம் தோழி போது இது சம்மந்தமாக
கண்டிப்பா தோழி நன்றி தோழி